ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க செரி செரி இப்ப வந்து ம் அ சுற்றுலா போனது பேசுவோம்மா
ம் பேஸ்லா கா பேஸ்லா
ஆ ஒரு டைம் வந்து நா சொல்றே ஃபர்ஸ்ட்டு அ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ம் எப்டின்னா புதுசா ஒரு கம்பெனியோ இல்ல புதுசா ஒரு இது மாதிரி வரும்ல அப்டி வந்ததுல வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல்லா இருந்துச்சு அந்த இதெல்லா வந்துட் இது வாங்கின் வாங்குனா அதுல ஏஜென்ட் மாதிரி அந்த மாதிரில்லா வாங்கி இத்தன பொருள் வாங்கனா இது பண்ணா இந்த மாதிரி பிளாக் தண்டர் கூட்டிட்டு போவோம் அப்டின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அதல்லாம் இது பண்ணிட்டு அந்த மாரி எங்க பெரியமா இவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்க சேர்ந்துருக்கவும் குடும்பத்துக்கு இத்தன பேர் வரலாம் அப்டின்னு சொல்லவும் ஆ ஒரு நாலு பேரு வந்துட்டு வரலாம்னாங்க அ அவங்க ஆல்ரெடி மூணு பேரு எங்க வீட்ல அண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க இங்க த்தி அது மாரி வந்துட்டு அவங்க வீட்ல மூணு பேரு என்னய அதுல சேத்துக்கிட்டாச்சு சரின்னுட்டு இங்க வந்து கோயம்புத்தூர் போனோ பர்ஸ்ட் அங்க போயிட்டு நிக்றோ நிக்றோ அந்த ஆபிஸ்ல ரொம்ப நேரமா காலேலயே போய் வெள்ளன எங்க வந்து நைட்டே களம்பியாச்சு அங்க வந்து வெ காலைலயே போயிட்டு எல்லாத்துக்கும் டிக்கெட் குடுக்கணும்ல அவ்ளோ பேர் வந்துந்தாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு பஸ்ல வந்துட்டு வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க எங்க பேட்டி ட் குடுக்கறதுக்கே அவ்ள நேரம் ஆச்சு அதல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஹோடல்லலா சாப்ட்டுட்டு அ அதல்லாம் சாப்ப ட்டு எல்லா பண்ணிட்டு ப் ளாக் தண்டர்ல போயிட்டு விட்டாங்க அங்க விட்டதும் போதும் அதுவும் பயங்கரமா இருந்துச்சு நல்லா இப்ப வந்து இப்ப நறைய ஆட் பண்ணிருக்காங்க போல அது அந்த டைம்ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு ச்ச அதுல எனக்கு என்னன்னா டரை கிரேம் கேமோட வாட ரொ பக்கும் ஏன்னா வந்துட்டு ட்ரை கேம் வந்துத வரும் இது பண்ண ஆனா என்ஜாய்மெண்டா தா இருக்கு அதுவு இருந்தாலும் வந்து மைன்ட்குள்ள வந்துச்சுன்னா அப்ற தண்ணில விளாடுறப்ப பாதி இது விளாயாட முடியாது அதுக்காகவே வந்து என்ன பண்ணா இங்கே போகாம அப்டியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாரு இங்கேதா போறாங்க அது வரைக்கு நம்மளும் வெயிட் பண்ணி போயிட்டு அதுக்கப்றம் இந்த பேய் வீடுன்ற மாரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம் ஆ எப்டி இருக்கு என்ன இருக்குன்னட்டு
சரி சரி
அத முடிச்சுட்டு அப்றம்தா வாட்டரு கேம் ஒவ்வொன்னுத்துக்கும் வந்துட்டு
ஆ
ஒவ்வொனுத்துக்கும் அவ்ளோ லைன் இருந்தாலும் அது பயங்கரமா இருந்துச்சு ஒவ்வொ போறதே திரும்பி திரும்பி திரும்பி போறது மேல ஏர்றது ஆனா இப்பல்லாம் கால் வலிக்கும் கண்டிப்பா அப்ப வந்து இவ்ளோ மேல இருக்கும் ஏறி ஏறி ஓ வோம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு பேரா போறதுல எல்லாம் வந்து அக்காவ கூப்டுக்கிட்டு நானும் போயிட்டு வந்துட்டு நல்லா சர சர சர ந அதுல எடைல ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு அவரு நவுரு நவுருங்க ந அவருங்க நான் நவுரவே எ ட்டி உருவாத உதச்சதான் மிச்சம் நம்ம பலூன்ல ஒக்காந்துருக்கோம்
ஆமாமாமா
அப்புறம் எப்டி அவ ஆ அவரோடது நின்றுச்சு போல அவரு பலூனு அதுனால அவர் பாதிலயே நின்னுட்ருக்காரு அப்ற டக்குன்னு ஒதச்சிட்டு ஒரு சாரிக்கூட சொல்லமுல்ல அழ்த்து நம்பள்து போயிட்டேருக்கு கீழ வரைக்கு
அ அ அ
லாதியாந்துச்சி அப்ரோ டான்ஸ்ல ரெயின் டான்ஸ்ஸு அந்த மார்ல்லா வந்துச் ச்சு அதுலல்லா ஜாலியா நல்லா ஆடிட்டு இது பண்ணிட்ருந்தோ லன்ஞ்ச் வந்து உள்ளயே இருந்துச்சா அதுக் க்கு கொஞ்சொ லேட்டாயிர்ச்சு அதுக்கு நாலஞ்சு கேமையாது எக்ஸ்ட்டா வெளையான்ட்ருக்கலா அதுக்லா நிக்கிறதுலதா டைம் வேஸ்ட்டாகுது நாமா அதுலே டிக்கெட்டோடப் பேடா என்து ச்சி அதனால வந்துட்டு கியூ நின்னதுனால பயங்கர கூட்டோ அ எடுத்துட்டு போ அங்கேதா வாங்க்கர்ணு
ஆமாமாமா
ம் இப்பல்லா தனியா வாங்கிக்க சொல்றாங்க அப்ப வந்து டிக்கெட்டோடே ஆட் ஆயிருந்து
ஓ
இப்ப வந்து தனியா அதே மாரி வந்துட்டு வாங்கிக்க சொல்றாங்க எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு பெ பெரியவங்கள்ளா என்னா பண்ணாங்க அந்த ப ப்ளாக் தன்ட்றயே சுத்தி வர மாரி ஒரு வாய்க்கால் மாரி அதுக்குள்ளந்துச்சு பலூன்ல ஏறி வந்தா அது சுள்சுத்திட்டு அப்டியே வரு அதுல ஒக்கான்ட்டு அவுங்கல்லா போய்ட்டாங்க நாங்க கொஞ்ச நேரம் ஒக் காந்து பாத்துட்டு இது என்னடா சும்மாவே பேயிட்ருக்கோ ஒரு இதுவே இல்லன்ஞ் சொல்லிட்டு அவுங்கல்லா உட்டுட் ட்டு பாதி வழியிலே ஏறிட்டு நம்ம போவோ த்ரில்லிங்கானதுல போவோ அப்டின்ட்டு அந்த இதுலல்லா ஜாலியா போயிட்ருந்துச்சு ஆனா ஒரு நாள் போறதே தெரிய மாட்டேகுது அதுல
ஆமாஆமாஆமா வாட்டர் கேம்ஸ் கண்டிப் பா ரொம்ப நல்லாருக்கு எனக்குமே அந்ததுதா ரொம்ப புடிக்கு வாட்டர் கேம்ஸ்ல வெளையாட்றத்தா ம் ம்
அப்பரோ அந்த இதல்லா வந்துட்டு முடிச்சுட்டு மேல ஏறி ப பண்றதெல்லா முடிச்சுட் ட்டு லாஸ்டா அந்த சின்ன பிள்ளெங்க இருக்கும்பாருங்க அதுல வெளாண்டாதா நம்முளுக்கு லாஸ்ட்டா வந்துட்டு சந்தோஷமாருக்கு அதுல படுத்துக்லா உருண்டுக்லா என்ன வேணாலு பண்ணிக்கலா அத அ அதுல குட்டி குட்டி சர்க்கஸ் இருக்கு எல்லாமே இருக்கு
இப்ப எல்லாமே கம்மியாருக்கு ஆமா
நாமா அதுல உக்காந்து கொஞ்ச நேரோ அதுல வெளாண்டு ஓட்டிட்ருந்தோ அப்ரோ டைம் ஓடிரிச்சு எப்டிதா ஓடுச்சுன் தெர்ல டைம் ஓடிட்ச்சு எல்லா கெளம்பணு அவ்ளதா எந்திரிங்கன்ட்டு விசில் ஊத ஆரம்பிச் ட்டாங்கெ என்னடா வந்ததே கொஞ்சோ நேரோ இப்டி ஆயிர்ச்சேன்ற மாரி இதாய்ர்ச்சி ரொம்ப
சேரி சேரி சேரி
அதுக்கப்பற அதல்லா முடிச்சுட்டு திரும்பி நைட்டு சாப்பா எல்லாரு பஸ்ல ஏறியாச்சு நைட் சாப்பாட்டுக்கு ஒரு எடத்துல நிப்பாட்னாங்க அங்க பயங்கர ரேட்டு வந்து அந்த டைம்லல்லா கொஞ்ச கம்மியாதாந்துச்சு அந்த சைடு எந்த சைடுன்றது சரியா ஞாபக கல்ல ஆனா வந்து இட்லி எல்லாமே ரெண்டு இட்லி அம்பது ருவா அந்த மாரி ரேஞ்ச்சுக்கு இந்துச்சு ஒருவேள பஸ்ல எறங்கறத பாத்துட்டு வச் ச்சு வித்தாங்களா என்னன்றது தெரில அதுவு
அ ஒருவேள அது வந் து டூரிஸ்ட் ஸ்பாட் மார் தானே எல்லாரு வந்து போற எடங்கறதுனால அப்டி கொடுக்குறாங்களோ என்னவோ
இருக்லா அப்டியு இருக்லா வந்துட்டு ஆனா வெளில வந்த மாரிதா இருக்கு ரொம் ப தூரோ தெரில என்னன் எனக்கு சரியா தெரில வந்து அதிகமாருக் கவு சொல்லிட்டு எது வந்து ஓரளவுக்கு சாப்பற மார் இருக்குன்னு பாத்து சாப்ட்டுட்டு அப்ற கெளம்பியாச்சு அடுத்த நாள் நைட்லா வந்தாச்சு வீட்டுக் கு ரெண்டு நாள் நல்லா அடிச்சு போட்டாப்புல ஒடம்பே வலி னாலு வலி ஆட்டம் போட்டதுக்கு
ஆட்டம் போட்டது நல்ல டயர்டா இருக்கு ஆமா அசதி அதிகமா இருந்திருக்கு
அது மாரி இந்த மாரி தீம் பார்க்குல்லா இப்ப ஒரு நல்ல இதா போது ஒரு டைம் பாஸ் பண்றதுக்குல்லா நெறைய இது இல்லன்றாங்கல்ல இங்கெல்லா போனா சின்ன பிள்ளைங்கள கூட் டு போனா நல்லாருக்கு ஆனா என்ன திருப்பி கூட்டு போன்னு சொல்லாம இருந்தா சரி
ஆமா ஆமா பிள்ளைங்க எல்லாமே ஆசப் படுங்க கண்டிப்பா அந்த மாரி எடத்துக்லா
நாமா
ம்
இல்ல கேரளாக்கு ஒரு தடவ போனப்போயு அங்கேயு வொன்றல்லா அதுவு பயங்கரமா இருந்துச்சு அங்க வந்து எப்டின்னா ட்ரெஸ்சுமே நம்ம உள்ள போய்தா வாங்கற மாரி இருந்துச்சு
ஓ சரி சரி அவங்களே புதுசா இருக்குமா இல்ல
புதுசுதா வந்துட்டு நந்த இப்பப்ப நம்ப எல்லாத்திலயு ரைட் பண்றப்ப நி க்காம போறதுக்காக வந்து அந்த ட்ரெஸ்சு வலுவலுன்னு இருந்துச்சுன்னா சர்றுன்னு போயிரும்ல அதுக் காக டிரெஸ் எல்லா வந்துட்டு சேல்ஸ் பண்ணாங்க அத வாங்கிட்டுதா போணுமே உள்ள அப்பறோ லாக்கர் குடுத்தாங்க இது வந்து காலேஜோட போனப்ப ஒரு இது அப்பறோ வந்து அ அங்கேயு வந்து இது மாரி நெறைய கேம் இருந்துச்சு அங்க இன்னு பயங்கரம் பயங்கரமா இருந்துச்சு ஃபுல் ல்லா நாள் ஃபுல்லா விளாண்டுட்டு அங்கெல்லா சாப் பாடு பயங்கரொ ஆனா கடைங்க ஜாஸ்தி கடைங்க ஜாஸ் தி வெரைட்டி ஜாஸ்தி நான் வெஜ் அது இதுன்னு வச்சிருக்காங்கே நாங்க ஒரு மூணு நால் ரவுண்டு சுத்தி சுத்தி வந்து என்னத்தட்டா வாங்கலா வாங்கலானு பாத்துட்டுருந்தா
ஓ ஆ
கடசிலே எதுவுமே சேட்டிஸ்ஃபை ஆகல காசுங் கூட அப்பல்லா கம்மியா தானே வீட்டுல குடு த்துருப்பாங்க எப்டி வாங்குறது அப்புறமேட்டு நெய் தோச மட்டுந்தா நூத் தி இருவோரூவா இருந்துச்சு ஆ ஓகே
உம்